சொல்லுடி
ஆ என்னடி பண்ற
நானா அந்த ஒரு ஓடிடியோட மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்குற
ஓ அது ஆட்டோ கேன்சலேஷன்ல போட்டிருந்த ஆட்டோ இதுல போட்டிருக்கு இல்லையா
ஆமா ஆட்டோபேல போட்டிருக்கா இருந்தாலு நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஓவர்ரு மாசோ எநூறு ரூபா கட்ட சொல்லுது நா இன்னு ரெண்டு கூட வச்சிருக்கற அமேசான்ல எல்லா வந்துட்டு எனக்கு வருஷத்துக்கே நா சிக்ஸ் டபுள் நைன் போட்டுதா பே பண்ணே இது என்டான மாச மாசம் மாசம் இருநூறு ரூபா போது
ஆமாண்டி நானு நெட்பளிக்ஸ் வச்சிருக்கே இந்த வெப்சீரிஸ்லாம் பாக்குறக்கு நல்லா இருக்கு ஓரளவுக்கு மூவிஸ் எல்லாஇதுல வருதுன்னு சொல்லி நெட்பிளிக்ஸ்ல போட்டு வச்சிருந்த அதுவு நா மாச மாசோ எரநூறுபா ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிற மாரிதா போட்டு வச்சிருக்கே இப்ப அந்த ஆஹாலா க்ல
ஆமா
அதெல்லாம் பாத்தீன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு டபுள் நைன் அது மாரிதான் வருது
நான் அதுல எதுவும் பாக்கறதுல சரி இதுலன்னா வந்துட்டு இந்த கொரியன் சீரிஸ் அதுஇதுனு வருனு பாத்த உக்காந்துட்டுருக்கேன்
ஆமா நானும் இப்ப ஏதோ ஒரு கொரியன் சீரீஸ் அதுலதான் த ஒண்டர்புல்னு ஒன்னு த ஒண்டர்புல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொரியன் பாண்டசி சீரியஸ் ஒண்ணு வந்திருக்கு த மேஜிக் பவர் அது மாரி
ம்
பவர் பேஸ்ல அது நல்லா இருக்கு அது அது சரி அதுக்கு முன்னாடி ஏதோ ஜீனின்னு ஒரு சீரியஸ் வந்திருந்தது
நானும் அதெல்லாம் பாக்குறக்கு தான் போட்டேன் ஆ சேரி கையில இப்ப காசு இருந்துச்சு இரநூறு ரூவ தான நே அப்படியே போகும்ன்னு பாரத்தேன் இப்ப கையில ஒரு காசு நிக்க மாட்டேங்குது பத்தாதுக்கு இது வேற ஆட்டோபேல போயிருதா அதுநால டென்ஷன் ஆயிச்சு சரி கான்சலேஷன் பண்ணிவிட்டுருவோம் ஜியோவும் அமேசானும் இருக்கு அதுல பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு அத கேன்சல் பண்ணிட்டு இருக்கறேன் நானு
சேரி சேரி நான் நெட்பிளிக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஆஹா போட்டு வச்சிருக்கேன் ஜியோ ஹாட் ஸ்டார் இப்ப வர வர ரொம்ப ரேட் அதிகமாயிடுச்சு பாத்தியா
ஃப்ரீயா தான் இருந்துச்சு எங்க அம்மா ஜியோ சிம்மு ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னு எங்க அம்மா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் எடுத்து சீரிஸ் இருந்துச்சு நம்மளுக்கு ஜியோல தான் நிறைய சீரிஸ் வருது அதனால அந்த சீரிஸ் போட்ருந்தேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு ம் பதினாறாம் தேதியா ம் பதினாறு பதினேழு ஓபன் பண்றன் சீரிஸ் பாக்க முடியல காசு கட்டு சொல்லிச்சு
இப்ப வந்து ஏர்டெல் சிம்மே நம்ம ரீசார்ஜ் பண்ணாலும் ஜியோ ஹாட் ஸ்டார் ஆ ஒன் ஒன் மன்த் ஃப்ரீ அது மாரி எல்லாம் வருது ஆனா வித் அடோட வருது அதுல வந்து குறிப்பிட்டதுதான் பாக்க முடியுது குறிப்பிட்டது பாக்க முடிய மாட்டேது வித் ஆட் இல்லாம பாத்தீன்னனு வச்சுக்குவேன் ரெண்டாயிரச்சிலரே என்னமோ இருந்து இருக்கு
ஆ நான் எனக்கு போட்டு விட்டாரு இவரு இந்த டைம் ஜியோ ஹாட் ஸ்டாரோட தான் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டாரு அப்படி போட்டும் நான் பாக்கிற சீரிஸ்க்கு காஸ் கட்ட தான் சொல்லச்சு சேரி அப்படின்ட்டு போயி அதுலயும் வித்து வித்அவூட்டு கேடுச்சு போதும்போது வித்தவுட்லாம் எதுக்கு அப்படின்ட்டு வித்துலயே போட்டு உட்டாச்சு நானு அது இந்த காரு இப்ப வெளியில எடுத்துட்டு போறாங்களா அப்ப போம்போது வெளியில விட்ருக்குது கார் ஓட்டத்துக்கு சரி அப்படி போகும்போது பாத்துட்டு போவாங்க அப்டின்ட்டு போட்டு விட்டாச்சு அப்டியே
இது ஹாட் ஸ்டார் வந்து ஃபஸ்ட் ஹாட் ஸ்டாரா இருக்கும் போது அஹ் ஒரு இப்ப த்ரீ மந்த்ஸ் கே வந் து அ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் அதா வரு இயற்கை வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அதுக்குள்ள முடிஞ்சுது இது எப்ப ஜியோ கம்பெனி வாங்குச்சோ ஜியோ ஹாட் ஸ்டார்ன்னு வந்ததுல இருந்து ஆட்டோபே போட்டுகிட்டா ஏ ரெண்டாயிர ரூபா வருஷத்துக்கு ஒருக்கா அப்டி அமௌண்ட்டு புடிச்சுக்கிறாங்க அப்புறோ ஏ என்ன பண்ட்டே நா என்ன பண்ட்டே நா எப்பவுமே ஃபோன் பேலதா எ அது மாரி இதெல்லா போடும்பது ஃபோன்பேல போடுவே அது வந்து ஆட்டோ ஆட்டோ பேமெண்ட் அப்பத்துக்கு குடுக்கலா அப்புறோ ஒரு மணி நேரக் கழிச்சே வந்து அந்த ஆட்டோ பேமெண்ட் அப்பவே கூட கேன்சல் பண்ணிக்கலா நம்ம ஒரு டைம் பே பண்ண மட்டு அடு த்த மாச் சொ நம்மள கேக்காம அது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பேமெண்ட் ஆகாது
ஓ செரி சேரி ஃபோன்பேல அப்டி இருக்கோ
பேல வந்து ஆட்டோ பேமெண்ட் போட்டு விட்டுட்டா கேன்சல் பண்றது ரொம்ப கஷ்டொ
கூகுள் பேல ஒன்னு பண்ண முடியாது கூகுள் பே அப்டி அப்டியே ட்ரான்சாகஷன் எடுக்குத செ நம்ளுக்கு வேண்டானா நா அந்த போயிட்டு ஆப்ல தா போய் கேன்சல் குடுத் து நானு மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணுனு
ஆமா நீ அப்ப வந்து ஜியோ ஜியோ ஹாட்ஸ்டார்னா ஜியோ இதுல போய் பண்ணனுமா அமேசான்னா அமேசான்ல பண்ணணுமா ஆனா இது அப்டி இல்ல ஃபோன்பேல ஃபோன்பேக்குள்ள போயே நீ கடைசியா பண்ணிருப்பல்ல ஜியோக்கு அதுல கீழே வந்து ஆட் டோ டிரான்சாக் ஷன்னு ஒன்னு இருக்கு அதுல போய் கேன்சல் பண்ணி விட்டுட்லா அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க அதனாலதா நா வந்து கூகுள் பேல பண்ண மாட்டே நானு அவளோ சீக்கிரொ எல்லாமே ஃபோன்பேலயே வெச்சுக்குவே ஏனா அதுனால டக் டக் டக் டக்னு ஆட்டோ கான்சலேஷன் எடுத்துட்டோம்னா அ டுருவாணுங்க
உம்
உஹம் நா அதுனால பெரிய அமௌண்டா இருக்கற்து ஏதாவ்து பாக்கறே ஏதாவது மூவி பாக்ற க்காகவோ இல்ல எதுக்காகதோ ரீச்சார்ஜ் பண்றேனா அடுத்த செகண்ட்டே வந்து ஆட்டோ கான்சலேஷன் ஆ இது பண்ணி விட்றுவே
சேரி சேரிடி இவ ஏதோ எம் பைய இந்த மெயின் கிராஃப்ட்டா மெயின் கிராஃப்ட்டு ஒரு மூவி வேணு அப்டின்னு கேட்டா அந்த மூவி போய் பாத்தா எரநூறு ருவா வந்து எரநூறு ரூவாயோ எவ்ளோ பே பண்ண சொல்லியிருந்து செரி எதுக்கு எரநூறு ரூவா வருஷத் துக்கு தானே ஆறுநூறு ரூவா போட்டு விட்டுர்லா அப்டின்னு சொல்லி போட்டு விட்டே போட்டு விட்டுட்டு உள்ளே போய் மறுபடியு அந்த இதுக்கு மெயின் கிராஃப்ட் மூவி போனா மறுபடியு பைசா கட்ட சொல்லிதா கேட்டுச்சு அதுக்கப்புறந்தா போயி ரிசர்ச் பண்ணா நீங்க மெம்பர்ஷிப்ல இருந்தாலு ஒரு சி இல்ல மூவிஸ் வந்துட்டு ரெண்ட்ட் பே பண்ணி தா நீங்க ஆகணு
ஆமா அமேசான் பிரைம் தானே ஆஹ் நா அதனால அமேசான் பிரைமே யூஸ் பண்றது இல்ல பஸ்ட் எல்லா அப்டி இல்ல பே பண்ணோம்னா அப்டியே பாத்துக்கலா ஆனா இப்ப எப்டி பணிட்டாங்கன்னா வந்து ரெண்ட் பே பச பண்ண சொல்றாங்க
அந்த ரெண்டட் பே பண்ணாலு ஒன் மந்த்த் தா நிக்குமாமே
ஆமா டவுன்லோட் பண்ணினால அந்த டவுன்லோடு பிளே ஆகாது ஒன் மந்த்த தா நிக்கு டவுன்லோட் பண்றதாந்தா அதுக்கு அ ஹை குவாலிட்டி இதுல வந்து நம ரீசார்ஜ் பண்ணு இப்ப ஜியோ ஹாட் ஸ்டாரே எடுத்துட்டாலு டவுன்லோடுக்கு நோ ஆட் டவுன்லோடு ஆ ரெண்டு மொபைல் யூஸ் பண்றது ஒரு மொபைல் யுஸ் பண்றதுகெல்ல ஒரு அமௌட் பண்ற மாரி வரும்
நா அப்டித்தா ஜியோ இப்ப எக்ஸ்டென் பண்ணிருக்கிறது மூணு மொபைல்னு நெனைக்கிறே மூணு டிவைஸ்க்கு தா பண்ணிருக்கறே செரி பாப்போ என்னன்னு பாப்போ இ இவனை வச்சுட்டெல்லா நா டிவி பாத்தே மாச கணக்கா வருஷ கணக்க கூட ஆயிருக்கும் அந்த சீரீஸ் தா உ்காந்து அந்த சீ சீரீஸ்லயும் வந்துட்டு உட்காந்துவம் அம்மா அந்த சீரீஸ் போடுங்கமா வியாழக்கிழமை ஆனா போடுமா சீரீஸ் போடுங்கமா சீரீஸ் போடுங்க சீரீஸ் போடுங்கமா
இப்ப எங்களுக்கு ரெண்டு அப்டித்தா பண்ணுது இந்த ஜியோ ஹாட் ஸ்டாருல ரெசார்ட் ன்னு ஒரு சீரீஸ் ஓடுது
ஆஹ் அதுதா அதுதா எ பைய எனக்கு அதுதா பழக்கி வுட்டா ரெசார்ட்டுஅதுக்கப்புறம் எல் பி டபிள்யூ
ஆஹ் எல் பி டபள்யூ நா பாக்கலா ரெசார்ட் கூட எடையில பாத்து இருந்தேன் ஆஹ் என்னன்னா என் தம்பி அத பாகக்க ஆரம்பிச்சு எ பையன் பொண்ணு வெள்ளிக்கிழமையானா நாலு எபிசோடு ரிலீஸ் ஆகு வெள்ளிக்கிழமையான ரெசார்ட் ரெசார்ட் இப்ப என்னன்னா இப்ப ஊருக்கு போயிட் விட்ட பாக்க முடியாது என்ன பண்றது
அடா நீ வேற எனக்கு ஓ இங்க வந்ததுக்கு அப்புறோ திருப்பூருக்கு வந்தக்கப்புற பாக்கவே முடியல அதுக்கப்புற வீட் லயும் வந்துட்டு இது இல்ல ஹ ஸ்மார்ட் டிவி இல்ல என்ன பண்றது போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு உ்காந்து பாத்துக்கிட்டு இருந்தே கண்டடினியூஸா பாக்கவே இல் உ வீட்டுக்கு அங்க போனாதா
எனக்கு என்னன்னா இங்க நெட்ஒொர்க் ப்ராப்ளம் மா இருக்கது என்னோட சிம்ல வந்து ஃபைவ் ஜியே கனெக்ட் ஆக மாட்டுகுது ஃபோர் ஜி தா கனெக்ட் ஆகுதா நெட்வெர்க் ப்ராப்ளம் வேற இருக்கு அங்க இங்க நா ஏதாது டேட் டா டேட்டா ரிச்சார்ஜ் இப்ப ஐம்பது ஜிபி போட்டு இருக்குகே அப்டினா அதுல இருந்துதா எடுக்குறாங்க இத்தனைக்கு நா வந்து ஒன் இயர்க்கு பே பண்ணி இருக்கா அன்லிமிடெட் பயிற்சி எனக்கிருக்கா ஆனா வந்து வந்து என்னன்னா அதனால வந்து இங்க எந்த சீரியஸும் பாக்க முடியாது எங்க வீட்டுல இருந்தனா ஊருக் போனத்தா நா பாக்க முடியு இங்க வந்து பாதி இடத்துல டவரே கெடைக் ஹக்
ஆஹ என்னாப் பண்றத அப்டி போட்டு வெச்சுட்டாங்க இப்ப வேற இந்த அமேசான்லேயையு மீஷோலயையு வந்துட்டு இ எம் ஐ ஆப்ஷன் இருக்குல அதே மாதிரி நம்மளது எப்டி கிரெடிட் கார்டு வந்துட்டு இப்போ வேணும்னா நம்ம ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மந்த்த் வந்து பே பண்ணணு
உஹம்
அதே மாதிரி இப்போ அமேசான்லயு மீஷோலயு இருக்குது நா சும்மா மீஷோவில் ஒரு டைம் ஏதோ ஆர்டரு பண்ணு போது போனேன்னா போகும்போது இந்த ஆப்ஷன் இருக் சனு சும்மா உள்ள போன போனா நம்ம வந்து வேல பாக்கறோமா நம் நம்மளுக்கு எவ்வளோ சம்பலோ வரு அப்படிங்கற ஸ்ல்லாம் கேக்குது கேட்டு அதுக்கு தந்த மாரி நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்தோ நா நம்மளுக்கு இவ்வளோ வந்து அமௌண்டட் நீங்க வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இது வரைக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி அத நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்க வந்து இந்த டேட கு நம்ம இன்னைக்கு பண்றோனா அதே மந்த்த்ல அடுத்த டேட ட்டு வந்து பே பண்ணனு அப்படிங்கற மாரி ஆப்ஷன்ச்சு மீஷோல என்ன பண்ண ஆஹ் தப்பு தப்பா இன்ஃபர்மேஷன்லா கொடுத்து கடைசிக்கு அப்ரோ அவங்க கொடுத்துருந்தாங்க பெரிய பெரிய அமௌண்ட்லா கொடுத்தருந்தாங்க அதெல்லா எதுக்கு போட்டுக்கிட்டு பான் கார்டு ஆதார் கார்டு ஏதோது டீட தில்ஸ் கேட்டிச்சு ப்ரூஃப்காக அதனால சரி அப்படின் வேலைக்குலாம் போறதில்ல வீட்டுலதான் இருக்கும் அப்படிங்கற ஆப்ஷன்லாம் குடுத்தோனே தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு வந்துருந்தது அதே ஆப்ஷன் அமேசான்ல து அமேசான்ல வந்து டு இது மாரி் ஆ வேலைக்கு போறேன் இவ்ளோ சம்பலோ அப்படின்னு சொல்லி போட்டது டென் தௌசண்ட் வந்து கொடுத்துருக்கான் டென் தௌசண்ட் வரைக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலா நெக்ஸ்ட் மந்த் வந்து பே பண்ணிருனு
ஓ டென் தௌசண்ட் ஃபுல்லாவே நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணிரணு
நம்ம எவ்ளுக்கு ஆமா இப்ப டென் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம நெக்ஸ்ட் மந்த் இந்த டேட்ல டென் தௌசண்ட் பே பண்ணி நம்ம முன்னாடியு நம் முன்னாடியு நம்ம கிட்ட காச இந்துச்சினா நம்ம வந்து ஆப்ஸன் பே பண்ணிக்கலா அந்த ஆப்ஸனும் இருக்கு
அதுக்கு நாம வந்து அந்த டென் தௌசண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்தே பே பண்ணிக்கலாமே இந்த மந்த் ஒண்ணு பே பண்ணாமே இருக்கலாமே ஏதோ ஒண்ணு இப்போ மந்த் மந்த்தா பிரிச்சு இப்ப நீங்க டென் தௌசண்ட் எடுக்கறீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் போர் மந்த்ஸ்க்கு கூட மந்த் மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் அது மாரி பே பண்ண சொன்னா ஈஸியா இருக்கு நீ இந்த மந் நீ இந்த மந்த் வந்து டென் தௌசண்ட் எடுக்கறன் நெக்ஸ்ட் மந்த் அதே டென் தௌசண்ட் பே பண்ணனா இந்த மந்த்தே நம்ம கிட்ட காசு இல்ல கடன் வாங்குறோ அப்ப அடுத்த மாசம் மட்டு எங்க இருந்து வரும்
ரெகுலரா அது ஃபாலோ பண்ணக்க கூடாது ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இது மாதிர மாி வ அது வாங்கிதா ஆகணு அ அப்டிங்கிற பொருளுக்கு சொல்ற டன் தௌசண்டா டென் தௌசண்க்கு நம்ம வாங்கிட முடியுமா
ப்படி சொல்ல அவங்க கொடுக்குறது அவங்க இல்லாதவங்களுக் குடுக்குற மாரி தானே குடுக்குறாங்க சோ மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் அப்படி பிரிச்சு குடுத்தா கூட பெனிஃபிட் அதிகமா நம்மளுக்கு வாங்கறவங்களுக்கு பெனிபிட் அதிகம் தானே
அந்த ஆபஷனு இருக்குடி
ம்
அமேசான்ல இருக்கான்னு தெரியல ஃப்ளிப்கார்ட்ல இருக்குது மூணு மாஷோ பிரிச்சு பைசா வந்து நம்ம போடுற மாதிரி
ஓ சரி சரி
அந்த ஆபஷனு இருக்குது
சரி ஓகேடி நா என்னன்னு பாக்குற
ம் ஓகே டி பாய் பாய்